ஆஹ் சொல்லுங்க்கா எப்படிக்கா இருக்கீங்க
எங்க அப்புறோம் வெயிட் லாஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பூசணி அது இதெல்லாம் சொன்னாங்கன்னு கண்டதை குடிச்சிட்டு இப்போ எனக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டு கோல்டு அதிகமாகாயிட்டு எனக்கு அப்படியே நெஞ்சிக்கிட்டெலாம் சளி அட இப்ப பேசினாலே மூச்சு அடைக்குிதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல
அது குடிச்சு வெயிட் லாஸ் ஆச்சாக்கா
ஆச்சி ஆனால் வந்து ஃபுல்லாக எனக்கு கோல்டு லங்ஸ்ல ஃபுல்லா சளி சேந்துருச்சு
ஓ அது டெய்லிமா குடிச்சிங்க நீங்க மூணு வேலையு குடிச்சிங்களா
காலையில எழுந்தோனே எம்டி ஸ்டமக்ல குடிக் க்கணுனாங்க அத குடிச்சுட் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோ ஒர்க் அவுட்லா பண்ண சொன்னாங்க ஆனா நா அதெல்லா பண்ணல அதனால எனக்கு இதெல்லாம வந்துச்சு நெனக்குறே.
அது நீங்க வந்து பேலன்ஸ் டயட் மெயின்டென் பண்ணீங்கன்னா கூட வெயிட் கொறையுக்கா
பேலன்ஸ் டயட்னா என்ன பண்ணணும்
பேலன்ஸ் டயட்னா நீங்க வந்து அத ஒரு ஃபுட்டு நீங்க அ இது பண்ணிக்காத நெறையா ஃபுட்டு இது பண்ணணு அதாவது எப்டின்னா இப்போ நார்மலா வந்து நீங்க ஒரு சாம்பார் ரைஸ் அந்த மாரி சாப்ட்றீங்கன்னா வச்ச சிங்கா
ம்
அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தா வரு ஆனா வந்து அது கூட நீங்க காய்கறி முட்டை சுண்டலு ஆ நான்வெஜ்ஜு அந்த மாரி நான்வெஜ்ஜ்லா அந்த மீன் அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத வந்து பேலன்ஸ் டையட்னு சொல்லுவோ சோ அந்த பேலன்ஸ் டையட்டுல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கி தேவையான நியூட்ரிஷன் அதெல்லா கெடைச்சுடும் சோ அந்த மாதிரி நீங்க பிருச்சு பிருச்சு பிருச்சு சாப்ட சொல்ல உங்களுக்கு வந்து நியூட்ஷனும் கெடைக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு ப்ரோட்டீனு அந்த மாதிரி எல்லா நியூட்ரிஷனும் கெடைக்கும் அது வந்து பேலன்ஸ்சு வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சோ ந இதுவா இருக்கும் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஆ ஒரு ஃபுட்டே நம்ப அப்டியே சாப்ட்டுருந்தோ தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ சுகர் சோ சுகர் அ வந் வந்து நீங்க சாப்டுட்டே இருந்தீங்கன்னா அது இனிப்பா இருக்கு இருந்தாலு நம்ளுக்கு வந்து அது தவிர்க்க முடியாது அது சாப்டீங்கன்னா ஒங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதாவது கேலரி வந்து அதிகமா இருக்கறதுனால ஒங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் தா ஆகு அது வந்து பேலன்ஸ்ட் டயட்னு சொல்ல மாட் ஆ சோ அதனால வந்து அதிகபட்சம் வந்து நீங்க சுகர் கட் பண்ணிக்கறது நல்லது வெயிட் லாஸ் கம்ம இது பண்றதா இருந்தா சுகர் ஆ அந்த ஆர் டி ஃபீ இது ஆர் டி ஃபீ சி இந்த மாரி சுகர் கட் பண்றது நல்லது சுகர் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து எதனா சாப்பட்னுனா நீங்க ஃப்ரூட்ஸு ஓரளவுக்கு பேலன்ஸ்டா கூட சாப்டுங்க
அப்டி எல்லா தா சாப்ட்டே ப்ரோ நா என்ன பண்ணிட்டேன்னா அஹ் காலையில அந்த ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூ ஸு சாப்பறது அதுக்கப்பறோ வெஜிடபிள்ஸூ அப்பறம் எஃகு இந்த மாறி நா என்ன பண்ணிட்டே சுத்தமா ரைஸ் அது இதுலா கட் பண்ணிட் இன்னொன்னு எனக்கு ஃபுல்லாவே இம்யூனிட்டி ரொம்ப கம்மியான மாறி ஆயிடுச்சு இந்த ஒன் வீக்ல வெயிட் லாஸ் ஆனாலுமே இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாயிட்டு அதுக்கப்பறமா எனக்கு ஒன்னுமே வேலையே செய்ய முடியாத அளவுக்கு ஆன மாறி ஆயிடுச்சு இந்த கிரீன் டீ லா குடிக்க சொன்னாங்க குடிச்சே பாருங்க முடி ரொம்ப கொட்டிட்டு இப்ப முடி அப்டி நாறு மாதிரி இருக்கு சுத்தமா முடி மொத்தமே கொட்டி போயிடுச்சு எதனால இந்த மாரி ஆகுது
ஆ அது கிரீன் டீ குடிச்சதுனால முடி கொட்டுதுன்னு எனக்கு அத பத்தி எதுவு தெரியாதுக்கா இருந்தாலு வந்து உங்களுக்கு முடி கொட்ற மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அயன் டிஃபிஷியன்சி அந்த மாரி இருந்தா கூட முடி கொட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க என்ன பண்றதா இருந்தா ஆ முடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுனா அயன்னு அயன் கன்டன்ட் அதிகமா எடுத்துக்கணு இந்த மாரி முருங்கைக்கீர அந்த மாரி நல்லா முருங்கக்கீர அந்த மாரி டைரி ஐட்டம்ஸ் இந்த மாரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற முட்ட பிஷ்ஷு இந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா இது வந்து புரோட்டீன் உங்களுக்கே தெரியு அதிகபட்சம் வந்து அது முடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் தா வச்சிருக்கு இருந்தாலு வந்து நம்ம முடி ஸ்ட்ராங்கா இருக் பண்ணுன்னா அயன் அந்த இது அந்த நியூட்ரிஷன் இருக்கிற ஃபு ஃபுட் சாப்டனு டேட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த முருங்கைக்கீர முருங்கைக்கீர வந்து இப்ப நம்ம சிட்டி சைட்ல இருக்கிறதுனால நம்மளால அது அவ்ளவு சீக்கரம் ப்ரிஃபர் பண்ண முடியாது அது யாருனா ஒரு வீட்ல மரம் இருந்தா தா தருவாங்க அதுவு ரொம்ப ரேர் தா அந்த முருங்க அறுத்த லே உங்களுக்கே தெரியும் எங்க வீட்டுல ஏன்டா முருங்கா அறுக்கறன்னு அப்டினு அவுங்க கத்துவாங்க சோ நம்ப இத எப்புடி ப்ரிஃபர் பண்ணுனா நாட்டு மருந்து அங்கயு இருக்கு சோ அங்க வந்து நாட்டு மருந்துல ஒங்களுக்கு வந்து முருங்கைக்கீர பொடியா கெடைக்கு சோ அது கூட நம்ளுக்கு வந்து அது என்ன கலப்படம் இருக்குன் கூட நம்ளால தெரியாது இன்னொனு நா இது உங்க நீங்க கன்சிடர் பண்ணீங்கதனா இப்புடி கன்சிடர் பண்ணிக்கங்க அப்புடி இல்லனா நம்ம ஊர் சைடு வந்து மேக்சிமம் வந்து முருங்க மரம் இருக்கும் சோ அந்த முரு முருங்க மரத்துல வந்து நீங்க முருங்க கீரய அறுத்துட்டு அத நல்லா வெயில்ல காய வச்சுட்டு நல்லா அந்த எலய காய வச்சுருங்க காய வச்சு நீங்க பொடி பண்ணி அந்த பொடிய வந்து நீங்க தண்ணியில க வெறு வயித்துல தண்ணியில சுடு தண்ணியில கலக்கி ஆஹ் தேனு சோ தேனு லெமனு ஆஹ் இது கலக்கி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து அயன் உங்களுக்கு தேவையான அயன் கெடைக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்கீர அந்த பொடி அரச்சிங்க பாத்தீங்களா அந்த பொடி கூடவே நீங்க பருப்பு வகைகள் அந்த உளுந்தப் பருப்பு நீங்க அந்த பருப்பு பொடில்லா செய்வீங்களக்கா அந்த பருப்பு பொடி அந்த பருப்பு பொடில என்னென்ன போடிங்களோ அந்த பருப்ப மொத்தத்தையு ஆட் பண்ணிக்கங்க ஆ உளுத்தம் பருப்பு தொவரம்ப தொவரம் பருப்பில்ல கடல பருப்பு ஒடைச்ச கடல நீட்டு மொளகா காஞ்ச மொளகா அந்த மாரி வந்து என்னென்ன தேவையோ அத வறுத்து மிக்சியில அரச்சு இந்த முருங்கைக்கீர பொடிய கலந்து சாதம் கூட பெசஞ்சு சாப்ட்டிங்கன்னா அவ்வளோ சொ சூப்பராக இருக்கு ஸோ இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்கலா உங்ளுக்கு அயன் கன்டென்ட் அதிகமாகருந்த கூட உங்களுக்கு அந்த முடி கொட்றது கொஞ்ச கம்மியாகு
ஓ நானு சுத்தமா ரைஸ் எடுக்கிறதே விட்டுட்டேனு சொன்னேல அதுனாலதா எனக்கு இப்டி ஆயிடுச்சோ
உம் அது நீங்க வந்து ரைஸ் சாப்படாததுனால இப்டி வருமான்னு அது எனக்கு தெர்லக்கா ஆனா நியூட்ரிஷன் டிஃபிசியன்சி கம்மியா இருந்தா கூட இந்த மாரி கூட வ வாய்ப்பு இருக்கு அது நீங்க ரைஸ்க்கு பதில் எப்டியோ கண்டிப்பா வேற ஃபுட்டு சாப் டுறிப்பிங்க சோ ரைஸ்ல வந்து அதிகபட்சோ என்ன இருக்குனா கார்ஃபோஹைட்ரேட் தா அதிகமா இருக்கு சோ நம்ப ஒடம்பு வந்து எப்டி நம்ளுக்கு டைஜெஸ்ட் பண்ணுதுனா மூனு ஸ்டேஜா டைஜெஸ்ட் பண்ணு கார்ஃபோஹைட்ரேட்டு ப்ரோட்டினு ஃபேட்டு சோ ஃபஸ்ட்டு வந்து நீங்க என்ன சாப்ட்டாலுமே கார்ஃபோஹைட்ரேட்ட தா ஃபர்ஸ்ட்டு வந்து அது ஜீரணப்படுத்து அந்த கார்ஃபோஹைட்ரேட்டு மொத்தமா காலியான பிறகு தா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ஸ்டேஜுக்கே போகு ஸோ சப்போஸ் வந்து அது கார்ஃபோஹைட்ரேட்டு அந்த ப்ராசஸ் ஜீர்ணப்படுத்த ப்ராசஸ்ல கார்ஃபோஹைட்ரேட்டே நட்ந்துனே இருந்துச்சு நடுவுல நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்ல இருக்கிற கார்ஃபோஹைட்ரேட்டை தா மறுபடியும் ஃபஸ்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருக்கு சோ அந்த டைம்ல வந்து நீங்க வந் ரைஸ் கம்மிப் பண்ணிகினீங்கன்னா கொஞ்ச பெட்டெர்ரு அ ப்ரோட்டீன் சோ கார்பஹைரேட் ஆதலா ஜீரணம் படுத்துச்சின்னா ப்ரோட்டீன் வரு சோ ப்ரோட்டின் அதலா அப்பறந்தா பேட்டுக்கு வரு சோ சிம்பிள்லா சொல்லணுனா இப்ப நார்மலா ஒரு மனுஷ நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்தா அவன் ரொம்ப ஒல்லியாயிடுவான் ஸோ இதுதா கார்ணோ அவன் ஒடம்புல இருக்குற ஃபேட்டுனால தா அவன் சாப்பிடாம இருந்தா கூட நாலு நாள் அஞ்சு நாள் வந்து உயிரோட இருக்கான் ஸோ அந்த கடைசி அந்த பேட்டு அந்த பிராஸஸ் ஜீரணம் ஆகுற வரைக்கு ஆமா பேட்டு கொறையுற வரைக்கு அது கொரஞ்சுட்டா பெறகுதா அவ வந்து ரொம்ப ஒல்லி ஆய்ட்டு ஆ டெத் ஆகுற ஸ்டேஜ்லா ஆவா சோ எனக்கு தெருஞ் அஹ் நீங்க அந்த பேலன்ஸ் டேட்ட ஃபால்லோ பண்ணுங்க ரைஸு சாப்டாமலா இருக்காதீங்க கொஞ்சொ அதாவ்து கொஞ்சொ ஒரு கிண்ணோ சாப்ப சாப்பாட கூட சாப்பிட்லா
அதுதா நானு நா என்ன பண்ணிட்டேன்னா காலையில அந்த ஜூஸு அதுக்கப்பறமா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்னு வச்சக்கோங்களே ஓட்ஸ் இருக்குல்ல ஓட்ஸு வந்து அ மிக்ஸியில அடுச்சிட்டு அத வ அதுகூட முட்ட கொஞ்ச வெங்காயோ கேரட்டை இது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு ஆம்லேட் மாரி அது ஓட்ஸ் பவுட்ரு போட்டு ஒரே ஒரு ஆம்லேட் மாரி போட்டு சாப்ட்டே அதுக்கப்புறோ மத்தியானத்துல பாத்தீங்கன்னா இந்த கோதும ரவ கவுனி அரிசி இதுல செய்யற கஞ்சி மாரி வச்சு குடிச்சே திருப்பியு ஈ ங்லா பசிக்கிற டைம்லலா வந்து என்ன பண்ணிட்டே இந்த கிரீன் டீ கொஞ்சோ நறைய குடிக்க ஆரம்பிச்சுட்டே கிரீன் டீ எனக்கு அப்பப்ப அததா சொன்னுல நா ஒரு சரியான ஒரு காஃபி பைத்தியண்ட்டு காஃபி குடிக்கணுன்ற டைம்லலா அந்த கிரீன் டீய குடிச்சதுனால என்ன ஆயிடுச்ச ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப் அப்ப என்னுடைய ஒடம்ப வந்து நானு டீஹைட்ரேட் பண்ணாம வச்சுட்ட அந்த டீஹைட்ரேட் பண்ணற பண்ணாம விட்டதுனாலதா எனக்கு ஓவர் ஹீட் ஆன மாரி ஆனதுனால எனக்கு மொத்த முடியுமே கொட்ன மாரி ஆயிடுச்சு எனக் கு அதனாலதா இவ்வளவு எப்படி சொல்றது ஏன்னா சப்பாத்தியு கொஞ்ச நடுவுல நடுவுல நான் நறைய எடுத்தம் பாருங்க அந்த சப்பாத்திலா சாப் சாப்டும்போது நமக்கு உடம்பு ஹீட் ஆகுல்ல அந்த ஹீட்னால நா ஃப்ரூட்ஸ் எடுத் க்கவே இல்ல கொஞ்ச கை கூட ஃப்ரூட்ஸும் எடுத்தருந்தன்னா ஓரளவுக்கு எனக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கு நீங்க சொன்ன மாரி நா அந்த பேலன்ஸ் டயட்ட கரெக்டா நா மெயின்டன் பண்ணல மெயின்டன் பண்ணிருந்தனா ஓரளவுக்கு எனக்கு நல்லாருந்துருக்குன் நெனைக்கிற அத மெயின்டன் பண்ணாதனால தான் நான் இப்பிடி எனக்கு ரொம்ப இதுவாயிட்ருக்கு போல இருக்கு எனக்கு
அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஹீட் ஆகற மாரி இருந்துச்சுன்னா நீங்க தயிர் எடுத்துக்கங்கக்கா தயிரு சக்கரை ஆட் பண்ணிக்காதீங்க மோரா குடிங்க உப்பு ஆட் பண்ணி மோரா குடிங்க உங்களுக்கு அது இன்னு கூலிங்கா கூட ஆகும்
அதுதா அடுத்தது நீங்க சொன்ன மாரிதா ட்ரை பண்ணணு
ஓ சரிங்க்கா சரிங்க்கா
பண்ணுனாதா ஓரளவுக்கு என்னால பேலன்ஸ் பண்ண முடியும் போல இருக்கு நா என்ன பண்ட்ட நீங்க சொன்ன மாரி ஃபிஷ்ல்லா எடுக்கல அப்புற அந்த பாதாம் சொன்னீங்கல்ல பாதாம் முந்திரிலா முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க டேட்ஸ் அது மாரிலா அது மாரி எடுத்துக் அதே மாரி கீரையில வந்து முருங்க கீரை எனக்கு எப்பவுமே ஒத்துக்காதா அதனால நா ர்மலா நா செஞ்சு சாப்ட்டனா எனக்கு ஒத்துக்காதுன்றதனாலயே நா அத விட்டு வச்சிருந்த ஆனா இப்ப நீங்க சொன்ன ஐடியா மாரி பவுடர் மாரி கூட கலந்துட்டு அது மாரி சாப்பிட்டனா ஒன்னு ஆ காதுல ஓரளவுக்கு நல்லா பண்லா
ஆஹ் எனக்கே நல்ல ரிசல்ட்தாக்கா குடுத்துச்சு நீங்க வந்து அஹ் பச்சையா சாப்படுற உங்களுக்கு புடிக்கலன்னா நீங்க பவுடரா அரைங்க அதா நீங்க முருங்கைக்கீரை கூட அந் ந்த பருப்பு வகைகள்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பருப்பு சாதம் சாப்பிடற மாதிரி தா இருக்கும் அத கலந்து ங்கனா சோ அந்த ஃபிளேவர் கூட கொஞ்சம் கம்மியா தா இருக்கும் ஆனா சாப்பிடுறது உங்களு கு சூப்பரா இருக்கு அது
கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு ஓரளவுக்கு கைடென் கிடச்சிச்சு ஆ ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ